ஹலோ
ஹலோ
ஹலோ ஹாய் நல்லா இருக்கீங்களா
ஹாய் சிஸ்டர் நல்லா இருக்கீங்களா
நல்லா இரு கேஸ்டர் எப்படி பாப்ப எல்லா நல்லா இருக்காங்களா
நல்லா இருக்காங்க அங்க உங்க வீட்ல
எல்லா நல்லா இருக்காங்கிஸ்டர்
என்ன பண்ணிட்டு இருக்கீங்க
சும்மா சரி உங்களுக்கு கால் பண்ணல கால் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சுன்னுதா இப்ப எத்தன மாந்த் ஆயிடுச்சு உங்களுக்கு
சி ஓகே எனக்கு வந்து இப்ப சிக்ஸ் மந்த்ஸ் ஆச்சு
ஓகே ஓகே இப்போ வாமிட்டிங் எல்லா ஒண்ணும் பிரச்சனை இல்லைங்களா இப்போ
வாமிட்டிங் ஸ்டார்டிங் ஸ்டார்டிங்ல இருந்து இருந்துச்சு இப்போ இல்லைங்க சிஸ்டர் ஃபைவ் மான்ஸ் வரைக்கு இருந்துச்சு இப்போ ஆறா மாச ஸ்டார்ட் ஆனதுல இருந்து சுகர் வந்திருச்சு
ஓ இப்ப சுகர் ப்ராப்ள வந்துருச்சுங்களா
ஆமாங்க
ஓ செரி செரிங்க இப்போ சுகர் டயட் எதா ஃபாலோ பண்றீங்ளா
ஆமாங்க டாக்டர் ஒரு சாட்டு குடுத்துருக்காரே அவ காலைல என்ன சாப்பட்ணு மத் மத்தியான நைட்டல்ல என்ன சாப்டணு அப்டின்னு தெறிவா ஒரு
சாட் குடுத்துட்ராங்களா
குடுத்துட்ருக்காங்க
செரி சிஸ்டர் சிஸ்டர் இப்ப எனக்கு வந்து டாக்டரு எனக்கு சுகருக்காக அட்வைஸ் பண்ணாங்க
ஆம் சிஸ்டர் என்ன சொல்றாங்கன் சொல்றிங்ளா
ஆ சுகர் என்ன சாப்பட்ணுனா ஆ நல்லா கம்பு விய விறகு சாமை அதெல்லா இருக்குல்ல மில்லட்ஸு அதுல வந் து ஆ அதுல வந்து நல்ல தோச இல்லாட்டி கஞ்சி அந்த மாதிர்லா வச்சு சாப்பிட சொன்னாங்க
ஆமாங்க அவ்ங்க குடுத்த சாட்ல இதெல்ல இருக்கு
பிரேக்ஃபஸ்ட்ல அப்டி சாப்ட சொன்னாங்க
ஆமங்க ஆ
லாமே ஃப்ரூட்ஸ்ல போ நெறய ப்ரூட்ஸ் அவாய்ட் பண்ண சொன்னாங்க எப் அப்டினா இந்த மாத்ரி ஆப்பிள் பைன் அப்பல்ல இந்த மாத்ரில்ல இல்லாம
ஆமாங்க இந்த மாம்பல இந்த போமோ கிரானட்டு மேங் அப்ற இந்த ஆப்பிள் எல்லாத்துலயு நெறய சுகர் இருக்கு கொய்யாபழ மட்டுந்தா சாப்பிட சொன்னாங்க
ஆமா அப்ற இந்த அ இது போமகிரானட்ல வந்து கசப்பு அப்ற இனிப்பு ரெண்டு இருக்குமாமா
ஆமாங்க கசு கசுப்புது சாப் ஆமாங்க அதேதா பண்ணிட்டு இருக் க
அத சாப்டும்போது ந ஆமா சிஸ்டர் அதுல கசப்பு சாப்டும்போது நம்ளுக் ப்ளட்டு இன்க்ரீஸ் ஆகு ப்ளஸ் ஷுகரு கம்மியாகுன்ற மாரி சொன்னாங்க
ஆமாங் சிஸ்டர் நா டெய்லி அந்த டயட் ஃபாலோ பண்ணிட்ருக்கே சிஸ்டர் சப்பாத்தி நைட் டின்னர் சப்பாத்தி காலேல நீங்க சொன்ன மாதிரி இந்த மில்லடஸ் எல்லாம் ஆ பயன்படுத்தி தோச மாவு அந்த மாதிரி மத்தியானோ கம்பல்சரி கொஞ்சோ சாதொ நறைய காய்கறிகள் அப்றோ வாரத்துல ரெண் நாள் மூண் நாள் நான்வெஜ் இருக் க்கு சொன்னாங்க கோழி மீன் ஆடு வருவல் காலைலியு நைட்டு ஒரு முட்ட சேத்துக்க சொன்னாங்க
ஆஹ் அந்த மாதி இப்ப ஸ்நாக்ஸ் டைம்ல சுண்டல் அப்பறோ பாசிப்பயிறு இந்த மாதி வேக வெச்சி சாப்ட்டுக்கோங்க
ஆமாங்கா ஆனா ஸ்நாக்ஸ் டைமுக்கு டி யா என்னால கட்டுப்படுத்தவே முடியல
டிங்களா டீக்கு பத்திலா நீங்க ஆஹ் டீக்கு பதிலா நீங்க என்ன பண்றீங்கன்னா ஆஹ் இது நெல்லிக்கா ஜூஸ் வந்து சுகர் இல்லாம நெல்லிக்கா மட்டு கொஞ்ஜ நேரோ ஊற வச்சுட்டு தண்ணில சுடு தண்ணில ஊற வச்சுட்டு அத குடி குடிக்க ட்ரை பண்ணுங்க அப்றோ கொய்யா பழம் லீஃப் வந்து நல்லா கொதிக்க விட்டுட்டு அதயு கொஞ்ஜோ ஒரு லூக் வார்ம் ஆகுற மாதி வச்சுட்டு அப்றோ அத ட்ரை பண்ணுங்க
சரிங்க சிஸ்டர் நா இன்னில இருந்து ட்ரை பண்றே டீ பிஸ்கட்ஸ் தா எனக்கு நெறையா ஸ்நாக்ஸுக்கு சாப்புட்ணு போல இருக்குது அதக் அத கண்ட்ரோல் பண்ணாமலதா இப்ப சுகர் கண்ட்ரோல்ல இருக்
அ ஃபர்ஸ்ட் டைம் க்காக நீங்க வந்து இத யூஸ் பண்ணி ஒயர்லோ தண்ணி இத எல்லாத்தையு குடிச்சிக்கலா
சரிங்க சிஸ்டர் இன்னில இருந்து ஃபால் அ ப பண்ணிக்கிலா
ஆமா என்னென்ன ஸ் சாப்புட கூடாதுன்னு தெரியுங்ளா சொன்னாங்ளா
சொன்னாங்க மூணு வேலயு சோறே சாப்புட கூடாதுங்களமா
ஆமா அப்றோ மைதா ஐட்டம்ஸு ஸ் சாப்புடக்கூடாது
கூடாது அது கடையில இருந்து வாங்குற பொருளல்லா ஒண்ணுமே சாப்புட கூடாது
ஆமா வெள்ளையா இருக்குறது ஆ வெள்ளையா இருக்குறத இந்த மாதிரி வெள்ள சக்கர மைதா வெள்ளையா என்னென்ன இருக்கோ இதுவு யூஸ் பண்ண கூடாதுன்ற மாரி சொன்னாங்க சுகருக்கு
ஆமாங்கா இந்த வெல்லோ இருக்கு பாத்தீங்களா வெல்லத்துலியு ஸ் சுகர் இருக்குதா இந்த சக்கர வெல்லோ ன் டல இல்ல எல்லாத்துலயு சுகர் இன்க்ரீஸ் ஆகு அதனால சாப்புடவேணாட்டாங்க
ஆமா ஆமா அப்றோ அ கெழங்கு ஒண்ணு சாப்ட ஒரு அ கெழங்கு எல்லாமே சுகர்க்கு இருக்காமா கேரட்டு பொட்டே டோ எல்லாமே பீட்ரூட் எல்லா இதுலயுமே
சுகர் இருக்குங்க அந்த பாவக்கா அப்றோ இந்த கோவக்கா கத்த கத்திரிக்கா வெண்டக்கா அதெல்லா நல்லா சாப்டுலாங்க அது கூட ஆ நெறையா நெறையா வெஜிடே காய்கறிகள் எடுத்துட்டு கொஞ்சதா சோறு எடுத்துக்க சொன்னாங்க
ஆமா அதுவு லன்ச் டைம் மட்டு கொஞ் ட்டு ஒயிட் ரைஸ் மட்டு எடுக்னு ஆ கேக்குது சிஸ்டர் லஞ்ச் டைம் மட்டு ஒயிட் ரைஸ்க்கு பதிலா இன்னு அ மலையாளிஸ் எல்லா எடுப்பாங்கல்ல ரெட் ரைஸு இந்த மாதியு எடுத்துக்லா
ஆமாங்க அது ஷு ஆ அது சக்கர நோய் கர்ட்டா கண் எடுத் துட்டு வரு
ஆமா அப்றோ இந்த இதுல வந் டிரை ஃப்ரூட்ஸு எடுக்கப்
அது சாதெல்ல சாப்
ரெண்ட் எடுத்தேன்றா மாறி சொல்றாங்க
இல்லங்க நா செக் பண்ண டாக்ட்ர் அதெல்லா எடுங்க ஏனா நானு வெயிட் கொஞ்ச கம்மியா இருக்க
ஓகே ஓகே
அதனால அதுல நீங்க சாப்ட்டுக்லா
ஆஹ் இந் சில ட்ரை ஃப்ரூட்ஸ்ல எதா இருக்கூ போல சுகர் கண்டன்ட் அது எதுனு பாத்து கொஞ்சோ கன்சல் பண்ணிட்டு எது சாப்லா சாப்புட கூடாதுன்னு லைன்டேட்ஸ் எல்லா சுகர் கண்டெண்ட் இருக்
இருக்குங்க ஆமா அது எனக் வெயிட் கெய்ன் இல்லானதுனால அதெல்லா தி ஆஹ் மில்க் ஷேக் பண்ணி குதி குடிக்க சொன்னாங்க
ஓ சுகர் ஆட் பண்ணாம ட்ரை ஃப்ரூட்ஸ் மட்டு சேக் மா இவங் குடுக் சொன்
குடுக் சொன்னாங்க அ
சரி சரிங் சிஸ்டர் ஆனா நல்லா கீரையேல்லா எடுத் எடுத்துக்கனு கீரையேல்லா எடுக் இருக்கும் போது கொஞ்சோ கசப் ப்பு இருக்குள்ள
ஆமாங்க சிஸ்டர் கீர வகைகள் ஆமாங்க
போது கண்ட்ரோல் பண்ணுன்ற மாரி சொல்றாங்க
முருங்க கீர
கீரல்லா எடுத்துக்றீங்
ஆஹ் எடுத்துக்ற சிஸ்டர் நானு மு எல்லாத்தையமு முட்டையே சாப்பிடுற அதனால கீர அவ்ளோக்கு இது பண்ண யூஸ் பண்ணறதுல வாரத்துக்கு ரண்டு மூண் நாள் ஆனா காலைலியு மத்தியான் அஹ தின் நைட்டுக்கு முட்ட எடுத்துக்கற
சரிங்க சிஸ்டர் ஆ நைட்டு சப்பாத்தியே எடுத்துக்கோங்க சப்பாத்தி எடுக்கும் போது சுகர் கன்டன்ட்டு கொஞ்ச
கம்மியாருக்கு டெய்லி காலைலியு அப் றோ மத்தியானோ நடைபயிற்சி பண்ண சொன்னாங்க
ஆமா இது ம இத தவர்த்து ப்ரெக்னன்சி டைம்ல ஏதாது எக்ஸசைஸ் பண்ணிடுறீங்களா
ஆமாங்க பண்ணிட்டு இருக்க ந எனக்கு வீட்டு வேலையே நெறய இருக்கு கு சிஸ்டர் அதனால எனக்கு அவ்ளோக்கு ஹ எக்சைஸ் யோ பண்ணறதுல டைம் கெடிக்கும்போது பண்ற
சரி சரி ஃபர்ஸ்டடு வந்து நீங்க நார்மல் டெலிவரிங்ளா
ஆமாங்க பஸ்ட் நார்மல் டெலிவரி தா அப்புறு ஃபர்ஸ்ட்டு பா ப்பாவ பாத்துக்கறதுக்கே டைம் கரக்டாருக்கு அவுங்க ஓடுறாங்க அவுங்க பின்னாடியே போணு அதுவே எனக் கொரு பாய ஒடம்புக்கு ஒரு எக்ஸைஸ் மாதிரி
ஆமா அவங்க பின்னாடி போறதே பாதி எக்ஸசைஸ்
கர நோயால காலைல அஹ் மத்தியானோ ரண்டுமே ஹ வாக்கிங் பண்றே நடைபயிற்சி பண்றே
எவ்ளோ தூர வாக்கிங் பண்றீங்க எவ்ளோ கிலோமீட்டரு
ஆஹ் நானு ரண்டு கிலோமீட்ரு காலைல ரண்டு கிலோமீட்ரு மதியான ரண்டு கிலோமீட்டர் போயிட்டு வந்தற்ற
ஓ சரிங்க சொன்ன மாதிரி நீங்க இதல்லா ஃபாலோ பண்ணும்போது இதல்லா பாலோ பண்ணம்போது நெக்ஸ்ட்டு உங்குளுக்கு சுகரு கம்மியாகரதுக்கு நல்ல சான்ஸ் இருக்கு போல
ஆமாங்க நீங்க கர்ப்ப காலத்துல இப்டியெல்லா ஆச்சிங்ளா
ஆமா எனக்கு ஆச்சு பட் சுகர் வந்து ஆகல எனக்கு அஹ சுகர் வர சுகர் ஆகல எனக்கு பிபி மட்டு ஆயிடுச்சு பிபினால நீங்க இப்ப எப்டி சுகர் ஆட் பண்ணக்கூடாதோ அதே மாதி எனக்கு சால்ட் ஆட் பண் பண்ணக்கூடாதுன்னு சொல்ட்டாங்க
ஆமாங்க காரோ அதெல்லா ஆட் பண்ண இது பண்ணி பண்ண கூடாது
ஆஹ அது அ அ பி பி இருக்கிறவங்களு சில திங்ஸ் எல்லா சாப்படக் கூடாது
ஆமாங்க ஒன்னு அ எனக்கொரு டவ்ட் சிஸ்டர் கன் பிரெக்னெசிக்கப் அப்புறமு இது கண்டினியூ ஆகுமா சுகரு
அ சுகர்ல சில மோஸ்ட்டா வந்து எல்லாத்துக்கு ப்ரெக்னென்சிக்கு அப்புற முடிஞ் அ சுகர் அப்டி இல்லாம் போயிடுன்ற மாரி சொன்னாங்க ஆனா தைராய்டு தைராய்டு கொஞ்ச பேத்துக்கு எக்ஸ் அ சு டெலிவரிக்கு மேலயு வருல்ல அந்த மாதி சில பேத்துக் கு சுகர் கன்டினியூ ஆகுன்ற மாதி சொல்றாங்க அது எப்டின்னா ஒரு ஹன்ரட் பெர்சன்ட்ல ஏதோ ஒர் ஒரு ரெண்டு பேத்துக்கு அந்த மாதின்னு சொல்லுவாங்க
நானு டாக்ட்ரு கிட்ட கேட்ட அவுங்க உங்கள மாரிதா சொன்னாங்க மோஸ்ட்டா ஆகாது ஆனா நம்ம யா அ டெலிவரிக்கப்பவு கொஞ்ச க சாப்பாட்டல்லா பாத்து சாப்புட்ணு அப்டின்தா சொன்னாங்க
ஆமா என்னா அ சப் போஸ் ஆயிடுச்சுன்னா அதுக்காக நம்ம அந்த டெலிவரி ஆன ஒரு ஒன் இயர் வரைக்கு அந்த இத ஸ்டிட் டயட்ட ஃபாலோ பண்ணிட்டே இருந்தேன்னா அது ஆகாம இருக்க நல்லா சான்ஸ் இருக்கு ஸ்வீட்ஸ் எல்லாம் நீங்க ஃபஸ்ட்லேந்தே சாப்புர்றீங்கல்ல சுகர் ஆகற்துக் முன்னாடி
எனக்கு ஒ ஸ்வீட் க்ரேவிங்ஸ் எல்லா ஆகுறது இல்ல சிஸ்டர் எனக்கு காரோ புளிப்பு அப்டிதா ஆகுது
ஙா
அதனால என்ன கோ கண்ட்ரோல்ல எடுத்துட்டு வந்துட்டே சொன்ன டாக்டர் சொன்ன ஒரு பத் து நாள்லயே ம் நானு எனக்கு ரொம்ப எல்லா ஆகல பார்டர்லதா இருந்துச்சு நூத்தி நாப்பதுலதா இருந்துச்சு நா இந்த பத்து நாள்லயே நூத் தி இருவது பண்ணிட்டே இப்போ ஓ நேத் து செ வீட்ல செக் பண்ணும்போது அ நூத்தி இருவதுகுள்ளதா இருக்கு
அப்பனா ஓகே சரி நெக்ஸ்ட் டைம் நீங்க டாக்டர்கிட்ட போகும்போது இதே டயட்டே ஃபாலோ பண்ணிட்டே இருங்க டெலிவரி முடியிற வரைக்குமே முடிஞ்ச அப்புறமே அப்போ சு கர் ஆச்சுனாலு டயர்டுதா மத்தபடி தண்ணி எல்லா நல்லா குடிச்சு கோங்க
ஆமா சிஸ்டர் கண்டிப்பா
சரி ஓகே சிஸ்டர் ஃப்ரீயா இருக்கும்போது கால் பண்ணுங்க.
ஒகே சிஸ்டர் கண்டிப்பா நானு பண்றே நீங்களு பண்ணுங்க பாய்